சொல் சொல்லுங்க நா நல்லா இருக்கே ச ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேங் சிஸ்டர் அப்புறோ ப்ரே கால இதெல்லா முடிஞ்சிருச்சா வேல எல்லா
ஆ காலைல எல்லா வேலையு முடிஞ்சு பிள்ளைங்க ஸ்கூல் பேர்க்காங்க இன்னிங்கு ஆப் டே
அப்டியா ஓ இன்னைக்கு இருக்குதோ சாட்டர்டே இரு
ம் சட்டர்டே ஹாஃப் டே ஸ்கூல்னாக ம் ம்
இல்ல சிஸ்டர் இனுமேதா சாப்புட்ணு
ம் ம் நாங்க சப்பாத்தி சாப்ட போறோ நா செஞ்சுக்கிட்ருக்கே வேன்னா சாப்ட வாங்க
த நா மாவு மட்டு பெசஞ்சு வச்சிருக்கே
ஒப்பா இனிமே பெனஞ்சு சாப்ட்டா லேட் ஆய்ருமேமா
இல்ல பெசஞ்சு எல்லா வச்சுட்டே காலைலே பெசஞ்சி வ ச்சுட்டேன் கொஞ்சோ ஊரட்டு அப்டின்ட்டுன்னு எந்த ஓ சிஸ்டர் எந்த ஏரியா நீங்க
நாங்க விருதுனரு
விருதுநகரோ
ஆ அ ஓகே திருச்சி ஓகே நறைய பேரு திருச்சி அந்த மாரியாதா இருக்காங்க
நா நறையா இந்த இந்த ஏரியால வேலை வாய்ப்புகள் கம்மி போல அதுனாலதா
அப்டியா பேசுற நெறைய பேரு திருச்சி திருச்சி திருச்சின்தா சொல்றாங்க
அப்பிடியா சேரி சிஸ்டர் சேரிங் சிஸ்டர் என்ன டாபிக் பேசுலா
நீங்களே சொல்லுங்களே ஸ்கூலா சூப்பர் ரொம்ப நெறய குமுரல்லா இருக்குற ஸிசு அதா
ஆ ஆமா அத தா சொல்றே ஸ்கூல் பத்தி பேசலாமான் கேக்ற
ஓகே ஓகே
பாப்பாங்க எத்தன குழந்தைங்க சிஸ்டர் உங்களு
எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பைய ஒன்னு ஒரு பொண்ணு ஒன்னு தேர்ட் அண்டு ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க
ஓகே ஓகே ம்
பா தேர்ட் ஸ்டாண்டர்க்குலா எதுக்குதா இவளோ சிலபஸ் குடுத்துருக்காங்கனு எனக்கு தெரில
ஆ மெட்ரிகுலேஷனா இல்ல சி பி எஸ் இ ஆ
இல்ல சி பி எஸ் சி மெட்ரிகுலேஷன்தா அவுங்களுக்கே இது ரொம்ப இதாருக்கு கஷ்டமாருக்கு
ம்
அதேமே ரொம்ப அட்வான்ஸ்டு வேர்ட்ஸா இருக்கு
ஓகே ஓகே ஆ
நேத்தெலா ஹோம் ஒர்க் எழுதறாங்க எழுதறாங்க எழுதிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரோ எழுதறாங்க ஏ எழுதறாங்கனு அவிங்களுக்கு தெரியல என்னப் படிக்கிறாங்கன் நமக்கும் புர்
நமக்கு தெரியாத மாரி இருக்கு அதா அதா ம் எனக்கு ரெண்டு பொம்பள பிள்ளைங்க ஒன்னு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டடு இன்னொன்னு வந்து ஃபோர்த் ஸ்டாண்டட் படிக்குது இதுங்களு சி பி எஸ் இ இதுங்க கே வி ஸ்கூலு அதுதா இதுங்களுக்கு சிலபஸ் பாத்தீங்கினா அவ்ளோவ் ஹெவியான சிலபஸ்தா இருக்கு ஃபோர்த்துதா படிக்குதுங்க ஆனா அவ்ளவு இருக் கு என்னாப் படிக்குதுங்கன் நீங்க சொல்ற மார்த் தெர்ல மந்த்திலி நாலு எய் எக்ஸாமு பிரிப்பேர் பண்றதுக்கு சப் ஜட் வைசா டியூஷன் அனுப்ப மாதிர்ருக்கு ம் ஃபீஸே ஃபிஸ் சான் கம்மிதா எங்கக்கு அனுப்புற பீஸ்சுதா அதிகமா இருக்கு ஒன்னு ஒன்னுக்குமே அவ்ளோ வாங்கறாங் க ஒரு பேப்பருக்குன் சொல்லி வாங்கிர்றாங்க நாலாயிரபா மூவாயி
ஓ அப்புடியா நா டியூஷன் வீட்லதா எடுத் த்துக்கிட்ருக்கோ அப்பிடிலா வாங்குனோம்னா எங்க வன் எங்க ஏரியாப் பக்கோ என்னைய வெளுத்துருவாய்ங்க வெளுத்துருவாய்ங்க எனய
ஏரியாலா ச சப்ஜெக்ட் வைஸா டியூசன் எட்த்துட்ருக்கீங்ளோ ஆத்தர சவுண்ட்டா கேக்குது
இல்ல இல்ல இல்ல எனக்கு மெசேஜ் வந்துகிட்ட மாரியே இருக்கு ஹலோ.
ம்.
கேக்குதா.
இங்கேயு நா டியூஷன் எடுத்து இருக்கே பிளஸ் டூ கேக்குதா ஆ அத நாங்க டூச் ஷன் எடுத்துட்டுதா இருக்கே பிளஸ் டூ வரைக்கு எடுத்துட்ருக்கே நானுமே அப்டிதா அவ்ளோப் ஃபீஸ் அல்லா வாங்கனா இங்கலா ஒன்னுமே வ ப குடுக்க மாட்டாங்க வரமாட்டாங்க பிள்ளைங்ளே அல்லா நம்ப இன்னொரு எடத்துக்கு அவ்ளோவ்
அவ்ளவே ஆனா உண்மையா அதா அது என்ன ஒரு கான்செப்ட் நம்போ கேட்கம்போது ஏ குடுக்க மாட்றான் மித்த பேரு கேட்டா குடுக்கறாங்கன்றது என்ன கான்செப்ட்டுங்கிறது எனக்கு புரியவே இல்ல
ம்.
ம்.
அதா என்னானு தெரியில அதே மாரி சிலபஸ் து அதே மாரிதாக அப்டிதான இருக்கு ஒன்னும் புரிய மாட்டேன்து இல்ல எஜுகேட்டடா இருந்தா பரவால்ல இப்ப அன் எஜுகேட்டட் பீப்பிள் ஃப்ரெண்ஸுக்கெல்லா ஒண்ணுமே என்னா
ரொம்ப பாவம் பா தெரியாம நம்ப நம்ப படிக்கல நம்ம புள்ளையாவது படிக்கட்டுனு நெனச்
அப்டி இல்ல சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு நா வந்து முன்னாடி ஒரு ஸ்கூல்ல இது பண்ணினுந்த வேலம்மாள் போதி கேம்பஸ்ல படிக்க வச்சிருந்த அப்ப அங்க படிக்கிற பெற்றோர்கள்லா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்கள பால் ஊத்தறவங்க வீட்டு வேல செய்றவங்க இப்டிதா ஆனா ஃபீஸ கட்டுவாங்க ஆனா அவுங்க ஒரு மெசேஜ் வந்தா கூடா அந்த மெசேஜ்ல என்னானு கூட படிக்க தெரியாது அடுத்த வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடுவாங்க இது என்ன போட்டுருக்கு அப்ப நாங்க ஒரு ரெக்யூஸ்ட் கூட குடுத்தோ அப்ப வந்து அவுங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அந்த மாதிரி குடுத்தா தமிழ் மீடியத்துக்கு இதுக்கு வித்தியாசோ தெரியாம போயிரு
ம் ம்.
அப்டி
ஆனா பாவந்தான அவுங்க அவ்ளோ ஃபீஸ் கட்டி பிள்ள என்ன படிக்குதுன்றத அவுங்களுக்கு தெரியாம தான போயிரு
இப்ப நீ என்ன பண்ணனுனா டைப்பிங் வந்து இங்கிலீஷ்ல பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜு நீ தமிழ்ல அனுப்
தமிழ்ல போட்டு உடுங்க அஹ் எங்கக்கு ஹரன் ஸ்கூல்ல தம்பி ஸ்கூல்ல எல்லா அப்டிதா வந்துரூ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணி மேனேஜ்மெண்ட் சார்பா வந்துருக்கு அப்பறோ ஒவ்வொரு இண்டிஜுவலா குரூப்ல இருப்பாங்கல்ல க்ளாஸ் டீச்சர்ஸ் குரூப்னு டுருக்கும்ல அதுல வந்து ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அனுப்பன குரூப் மெசேஜு அடுத்து வாய்ஸ் மெசேஜ் மேமே போட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியு இந்த சில பேரண்ட்ஸ் வந்து பாக்க மாட்டாங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க
செல பேரு என்னதுன்னா கலர் யூனிஃபார்ம் போட்டு வர சொல்லி சொல்லுவாங்க அதுவே தெரியாம யூனிஃபார்ம் போட்டுட் டு அனுப்புவாங்க அ அப்பறோ திரும்பியு வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பி உட்டு போய் கலர் டிரெஸ்ப்ப வேன்கள அனுப்புற புள்ளைங்கல்லா பண்ண முடியாது வாக்கபள் டிஸ்டன்ஸ் சில்லியோ எதாவது ஒருத்தவங்க வேகிள்ஸ்ல போற புள்ளைங்கன்னா நம்ம கூட்டிட்டு போய்ட்டு நம்ம மாத்தி உட்டுட்டு வரலா இதெல்லா இருக்குதுல்ல நோட்டு புக் எடுத்துட்டு வர சொல்றது அதே மாதிரி இந்த ஆன்வல் டே ஆன்வல் டே இதுக்கெல்லா பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வச்சிருவாங்க கரெக்டா டிரெஸ்க்கு வந்
இப்ப ஸ்போர்ட்ஸ்க்கு ஃப்ரைடே ஃப்ரைடே ஸ்போர்ட்ஸ் டிரஸ் போடணு இப்ப அதுக் வந்து நாங்க தனியா யூனிஃபார்ம் எடுக்கணுமா மெசேஜ் வந்துருக்கு
எங்களுக்கு வந்து புதன் கெழம சனிக்கிழம சனிக்கிழம ஸ்போர்ட்ஸ் டிரெஸ்ஸு
அ ஆனா யூனிஃபார்மு எடுத்து இப்ப ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு நாங்க எடுக்கற மார்ருக்கு
எங்க எ சின்ன பொண்ணுக்கு வந்து மூணு யூனிஃபார்ம் சிஸ்டர் வெள்ள கலர் ஒண்ணு யூனிஃபார்ம் செகப்பு கலர் ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் டிரெஸ்ஸு
ம்
மூணு வாரத்துல மூணு யூனிஃபார்மு அதுங்க என்ன போதுங்க மூணு யூனிஃபார்மு நோட்டு புக் கு அதுவே கரெக்டா ஒரு எஸ்டிமேட்டுக்கு என்ன ஆயிருது நம்மளுக்கு வந்துடுது
ஓகே ஓகே ஓகே.
புக்கு புக்கு வந்து எல் கே ஜி எல்லா நாலாயிரத்தி ஐநூறு ருவா போட்ருக்காங்க நாலாயிரத்தி ருவாய்க்கு அதுல என்ன புக் இருக்குன் நாலு புக்கு தா குடுத்துருக்காங்க
ஏழாயிர ருபா வாங்கிருக்காய்ங்கப்பா எதுக்கு வாங்கனாங்கன்னா இல்ல என்னமோ தெர்ல இந்த டீம்லல்ல இந்த வட்ட இருக்கற இதுல வந்து பீஸல்லா கம்மி பண்ணிருவாங்கன்னாங்க
ஆ இல்ல ஒடனே தமிழ்நாடு அரசு என்ன போட்டிருந்தது பீஸ் ஸ்ட்ரக்சர வந்து ஸ்கூலோட டிஸ்பிளேல போடணு வைக்கணு அப்டி எல்லா சொன்னாங் அது வந்து சும்மா சிஸ் டர் அது இது மாதிரி போட்றாங்க வாங்கற எடத்துல வாங்கதா
வாங்க அது அது எப்படினாலு எப்பமே எங்களுக்குல்லா என்ன பண்ணு வாங்கன்னா லீவுலயே எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு இந்த மாரி இவ்ளோ அமௌண்ட் பே பண்ணுங்க புக் வந்து டிஸ்டரிபியூட் பண்றோ வந்து வாங்கிக்கலா நீங்க அட்ட போட்டு க்கலா எல்லா வந்துச்சு
இந்த வட்டோ இந்த கவர்மெண்ட் வந்தது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்றோ எங்களுக்கு அந்த மெ மெசேஜ்யே வரவே இல்ல என்னடா ஃபீஸ் வரவே இல்ல அப்டின்னா நீங்க வந்து நா அப்டி அனுப் அனுப்பிட்டா நீங்க வந்து எங்கயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருவீங்கல்ல
கண்டிப்பா அதனால தா பயப்படுறாங்க இப்ப நீங்க ரீசெண்டா ஏ கூட படிச்ச ஃபிரெண்டோட பொண்ணுங்க ரெண்டு பத்தி மாத்திட்டாங்க அவங்க வந்து சி பி எஸ் சி ல போட்டிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா கட்டியிருக்கா ஒரு பரு கொழந்தைக்கு ஒரு லட்சோ ரூபா கேட்டா ஏ சி ரூமு யூனிபார்மு அப்றோ உங்களுக்கு சாப்பாடு எல்லா காலைல வந்து பிரேக்பாஸ்ட் மாரி குடுத்துருவோ பதினோரு மணி போல டீ காபி யோட ரோஸ் மில்க் இந்த மாரி தருவோ மதியானத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்சு இதுக்கெல்லா சேந்து ஏன்னா நீங்க வந்து வீட்ல இருந்து குடுக்குற ஃபுட்டு வந்து இதா இருக்காதா அவங்க குடுக்குற ஃபுட் தா ஹெல்தி ஃபுட் அந்த டைம்ல சூடா நாங்க கொண்டுட்டு வந்து குடுக்குறோ அது புள்ளைங்களுக்கு எனர்ஜி ட்டிக்கா இருக்கு படிக்கிற சிலபஸ் அதிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட் சன் ரெண்டுலட்ச ரூபா கட்டிட்டு வந்திருக்கா அதா சொன்ன இப்ப மொதல் தடவ நீ போய் சேத்து கட்டிட்ட
அடுத்தடுத்து எடுக்கணும்லப்பா
அததா அடுத்தடுத் எத நீ எடுத்துட்டு போகணு கட்டணு அத இப்ப சேத்துக்கறது ஃபோர்த்ரு ஸ்டாண்டர்ட் சேத்து திருக்கா இன்னு நீ பன்னெண்டாவது வரைக்கு படிக்க வைக்கணு இதுக்குன்னே ஒரு அமௌண்ட் போயிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்டின்னு அதாவது என்ன தெரியுமா சிஸ்டர் இன்னொன்னு இது எப்படினா ட்ரெண்டிங் தா இங்கிட்டெல்லா நீ உ கொழந்தைய அங்கே சேத்துட்டியா அப்போ நா ஏ கொழந்தைய அங்கே சேத்துருவே அந்த புள்ள போய் சொல்லுதுல்ல அவெல்லா அங்க போய் படிக்கிறா நீங்க ஏ என்னய இங்க சேத்
அது வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து நம்ம சொல்றது இல்ல அதுகளாவே பிக்கப் பண்ணிக்கிடுதுக அப்டி
பிக் ஏ தெரியுமா சிஸ்டர் அங்கன்னா ஏய் ஜாலிடா ஸ்நாக்ஸ் குடுக்குறாங்கடா படிக்கிறது எல்லா இப்படி எல்லா இல்லடா ஏ சி ரூம்டா அப்டி இப்டி இன்னுதுங்களா ஓ ஓ அப்டின்னா அப்டி அங்க போனா ஜாலியா இருக்கலா
அத வந்து அது பேரன்ட்ஸ் கிட்ட வந்தா அழுகுதுக அழுகுறப்போ என்ன பண்ண முடியு பேரன்சாலயு கேதா இந்தில்லா நெறைய புள்ளிங்க
பீல் பண்ணுதுங்க சிஸ்டர் நா ஸ்கூலுக்கு போமாட்டே நீ மீறி அனுப்பினாலு நா படிக்க மாட்டே எழுத மாட்டே பிளாக்மெயில் பண்ணுதுங்க எனக் டியூஷனுக்கு வர பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லா வந்து சொல்லுவாங்க
ம் ம்
ம் பிளாக் மெயில் பண்ணுதுங்க வேற எங்கேயாவது ஓடி போயிருச்சுங்கன்னா என்ன பண்றது அதுல்ல பயப்பட்றாங்க
ஐயய்யோ பயமா இருக்கு எல்லா பிள்ளைகலையு இப்போ ஹேண்டல் பண்றக்கே தனியா எங்கயாவது ஒரு கோர்ஸ் போலாமா அப்படின்ற மாரி இருக்கு பேசாம ஒரு பேரண்டிங் கோர்ஸ் இந்த மாரி சே சைல்ட் எப்டி மெயின்டென் பண்றது அவள் அவளோட மெ மென்டலோட கெப் ப்பாசிட்டி எப்டி இருக்கு
இல் நா கொஞ்சோ சைக்காலஜி படிச்சிருக்கே சிஸ்டர் அதனால வந்து எனக்கு கொஞ்சோ வந்து அப்சர்வேஷன் பண்ணிருவே எப்டி யா என்னா பண்றாங்க என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னு இப்ப ஏ கொழந்தையே என்ன பண்ணுனு, என்ன யோசிக்குணு அடுத்த நிமிஷ நா சொல்லிருவேனா அதே சொல்லு, மா நா என்னா யோசிக்கிறேன்னு நீங்க சொல்லிறீங்கமா தயவு செஞ்சு சொல்லாதீங்கம்மா நானே வந்து சொல்லணுனு நெனைக்கிறே அப்டின்னு, நீ அத சொல்ல போ றத எனக்கு தெரியுது அப்பற நீ ஏ அத சொல்லிக்கிட்டு, அம்மா அத நா செய்ய போறது இல்ல நீ ஆசைப்பட்டு சொல்லி வேணானு நா சொல்றதுக்கு நா முன்னாடியே சொல்லிறேன்ல அப்டின்னுவ
ஆனா பாவமாவு இருக்கு நம்மளே பச்ச பிள்ளைகள ரொம்ப இது பண்றோமோ அப்டின்ன மாரி இருக்கு சில ஓகே இதா கரெக்ட்ரா அப்படின்ற மாரி இருக்கு
அது நான்லா நெறைய தடவ யோசிச்சுருக்கே சிஸ்டர் என்ன நம்ம போற வழி கரெ ட்டுதானா நம்ம கரெக்டா கொண்டுட்டு போறோமா இல்ல அந்த பேரன்ஸ் எடுத்துட்டு போறதுதா கரெக்ட்டானு நம்பளுக்கே சில நேரம் டவுட்
ரொம்ப க ஆனா புள்ளைங்க என்ன சொல்லுங்க ஆனா என்ட்ட நெறைய டியூஷன் படிக்கிற அக்கா உங்க வீ்ட்ல நா பிறக்காம போயிட்டேங்க்கா நீங்க அப்டி அடிக்கிற நேரோ அடிக்கிறீங்க திட்ற நேரோ திட்டுறீங்க கொஞ்ச்சிற நேர அவ்வளோ அழகா உட்காந்து கொஞ்சறீங்கன்னுன்பாங்க, டேய், ஆனா ஹரு சொல்லுவா ஐய்யயோ எங்க அம்மாவ பத்தி இப்டி சொல்றீங்களேடா அப்டின்னு
கரெ அதே சேம் டிட்டோ தா ஏ பொண்ணு என்ன தெரியுமா சொல்லு, அம்மா இவங்கல்லா உங்களுக்கு பொறந்திருக்கணுமா பொறந்திருந்தா தெரியுமா அப்டின்னு ஏ பொண்ணல்லா கரெக்டா சொல்லிரு, ஓ கே சிஸ்டர் டைம் முடிஞ்சிருச்சு போல, நெக்ஸ்ட் கால்ல நம்ப பேசலா
ஓகே சிஸ்டர், பாய், பாய்